வணக்கம் கேக்குதுங்களா வணக்கம் கேக்குதுங்களா ஆ நீங்க அந்த மாதிரி ஆ கேக்குது கேக்குது நீங்க சொல்லுங்க அந்த மாரி வந்து நீங்க சாப்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அது வந்து நிஜமானாலுமே ரொம்ப பிடிக்கு அ அ தயிர் சாதத்த விரும்புற நீங்க டெய்லியு தினமு மூணு வேலையு தயிர் சாதோ சாப்ட்லாமா அந்த மாதிரி இருக்கு என்னன்னா சில பேர் வெங்கடேஷ் பத் வந்து நம்ப சாப்பாடு செய்யறப் பவே அவர் குக்கர்ல செஞ்சரு குக்கர்ல செஞ்சரு அவர் வெண்ண போட் டு செஞ்சாரு அவ்ரு
செரி ந நம்ம நாளைக்கி நா ட்ரை பண்ட்டு உங்களுக்கு நா எப்டி இருக்குன்னு சொல்றே அத
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க தேங்கா பால் சாதோனு சொல்றீங்க தேங்கா சாதோனு சொல்றீங்க தேங்கா பால்ல சாதோ செஞ்சு பாத்துருக்கீங்களா நீங்க இந்த தேங்கா பால் எடுத்து தேங்கா பால் எடுத்
இல்ல நா செஞ்சிருக்கே நா இப்ப சாப் பாட் டாபிக் அப்டியே விட்ருலாமே நம்ம வேற ஏதாவ் பேசலாங்களா ஏன்னா எனக்கு அது சாப்பாட்ட பத்தி பேசி போர் அடிச்சிருச்சு கொஞ்சோ
ஓ அது இல்ல இல்ல அது அப்டே கண்டினியூ ஆய்டுச்சன்னா ரெண்டு கால் முடிஞ்சுடுமே அப்டின்னு பாத்தே நானு புரியு து செரி சொல்லுங்க வேற என்ன பேசலா நம்ம இப்போ இப்போ உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க அவுங்களியு அவுங்க வரது வந்து உங்களுக்கு பிடிக்குமா அவுங்களால என்ன நன்மைகள் கெடைக்குது தீமைகள் எல்லா கெடைக்குன்றது வந்து நீங்க என்ன எதிர்ப்பாக்குறீங்க
வீட்டுக்கு
ஏன்னா நெறைய விருந்தினர்கள் வந்து நம்மள வந்து நல்லவா நல்லதா இருக்குற மாரி வாழ்த்துற மாரி யாரு வரமாட்டாங்க மோ நெறையாவே பாத்தீங்கன்னா வந்து அ உறவுகள் வந்து வலுப்படுத்துறதுக்கு வரவங்கள விட உறவங்கள வெட்டிட்டு போறவங்குளுக்கு வறவங்கல்லா நெறைய பேர் இருப்பாங்க அதே மாரி வந்து இவுங்க வீட்ல எப்டி வாழ்றாங்க பண்றாங்கன்னு பாக்குறக்குல்லா நெறைய பேர் இருப்பாங்க என்ன சொல்றீங்க அது மாரி நெறையா கண்திருஷ்டி வைக்கிறவங்களு இருப்பாங்க இன்னொன்னு கேள்விப்பட்டே நா ரொம்ப நாளாவே விஷ்யோ தெரியாம ஒரு விஷ்ய இருந்தது வீட்டுக்கு வந்தா தண்ணி குடுக்கணுனு சொல்லுவாங்க நாங்க வந்து எ எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா எங்க பழக்க விட்டு பழக்கிவிடல தண்ணி குடுத்து பழகணு அப்டிண்டு ஏன்னா எங்க அம்மா எனக்கு பழகலன்னு எங்க அம்மா எங்க அம்மா சொல்லுவாங்க நாங்க வந்து அது மாரி பழகாமே இருந்துது ஆனா எங்க அப்பா வந்து சொல்லுவாரு குடுங்க குடுங்கன்னு வரப்பல்லா செரி குடுத்துருவோ அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அதுக்கு அப் அதுக்கான இது விஷ்யோ வந்து இப் பதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெஞ்சுது வீட்டுக்கு வரப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அ சொம்புல தண்ணி குடுறம்னா அவுங்க குடிச்சிட்டு மிச்சோ வச்ச தண்ணிய அவுங்க போற வரைக்கு அங்கேயே வச்சிருக்க காணுமா அவுங்க போனதுக்கு அப்பறோ அத நம்ப குடிச்சிட கூடாதா அத எடுத்து என்ன பண்ணணும்னா வெளியில ஊத்திற்ணுமா ஏன்னா அந் த அவுங்களோட திருஷ்டி எல்லாமே அந்த திருஷ்டியல்லா யாராது திருஷ்டி வக்கிற மாரி யாராது வராங்கன்னா அது எல்லாமே அந்த தண்ணி வாங்கிக்குமா அந்த தண்ணிய எடுத்துட்டு போய் வெளியில ஊத்திற்ணுமா அதுக்குதா வந்து அந்த திருஷ்டிய அவுங்க வந்து நம்ம மேல படாம பாத்துக்கிறதுக்கு தா தண்ணி அங்க வைக்கணு அப்டின்னு சொல்றாங்க நீங்க இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா
இல்ல இல்ல இப்பதா கேள்விப்படுறே ஆனா தண்ணி குடுக்கற்து யாரா இருந்தாலுமே தெரிஞ்சாங்க தெரியாதவாங்க யார் வந்தாலுமே வீட்டுக்கு தண்ணி குடுக்கணு அது சின்ன வய்சுலயே எனக்கு தெரிஞ்சது தா அது நா யார் இருந்தாலுமே எங்க வீட்ல எல்லாருமே அந்த ஒரு இது குடுத்துருவாங்க ஏ டீ கஃப் ஒடனே கூட அது போட்டு குடுத்துருவாங்க டீ காபி யார் வந்தாலும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தெ யாராவ தெரி்சவங்க கூட்டிட்டு வருவாங்க தெரியாதவங்க ஏதாது நமக்கு தெரியாம இருக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்துரு இருப்பாங்க திடீர்னு வீட்டுக்கு அப்றம் சொன்னதுக்கு அப்புற தான் தெரியும் அதனால வந்ததையு ஒக்கார் சொல்ட்டு தண்ணி குடு எப்பயுமே தண்ணி குடு ப்பாங்க அது எல்லா இதுலயும் நடக்கறது தா எல்லா வீட்லயும் ஆ தண்ணி குடுத்துட்டு அது தண்ணியான ஊத்த மட்டுமே தண்ணி குடுத்து அது அப்டியேதா இருக்கு அப்றம் எடுத்து மறுபடியும் எல்லாம் உள்ள வச்சுருவோம் நீங்க சொல்ற மாரி இது புதுசா இருக்கு கண்திஸ்டி அது இது இதல்லாம் நா கேள்விப்பட்டது இல்ல ஆ நீங்க சொல்லி தா இப்பதா பஸ்ட் டைம் வந்து கேள்விப்படற
எனக்குமே புதுசுதா நானுமே வந்து இத பத்தி தெரியல எதுக்குடா தண்ணி நான் கலைப்பா இருப்பாங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு குடுக்கறோம் இப்டி எலாம் நம்ம வந்து சிந்திக்கிறது வந்து வழக்கம தா ஆனா வந்து ஒரு பதிவுல பாத்தப்போ அவங்க அப்டிதா போட்ருந்தாங்க இந்த மாரி வந்து வீட்டுக்கு வரறவங்களுக்கு அந்த மாரினா அந்த தண்ணி வந்து எல்லா திருஷ்டியும் வாங்கிக்குமா அதனாலதா நா அவங்க குடிச்சதுக்கு அப்றம் கூட அந்த தண்ணிய நம்ம அங்கயே வச்சுட்டு அவன் போனதுக்கப்றம் எடுத்துட்டு போய் வெளில ஊத்திடணும் அப்டின்னு சொல்றாங்கன்றது வந்து எனக்கே ஒரு ஒரு இதுவாதா இருக்கு எதுக்கு இது வந்து உண் உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரில ஆனா அவங்க வந்து அந்த மாரிதா சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்க வந்து என்னன்னா வந்து வீட்டுக்கு வந்தவங்க இல்ல பெரும்பான்மையா வெளில இருக்கறவங்களே வந்து நம்மள வந்து ஒரு விதமாதா தோட்டு தோட்டுருவாங்க இப்போ எனக்கே பாருங்க எனக்கு வந்து ஆ எங்க ஏரியால வந்து ஆ கொஞ்ச என்னன்னா வந்து அ இவங்களுக்கு எந்த மாரி கொழந்தை பொறக்குது என்ன ப பைய இது அவங்களுக்கு வந்து பொண்ணு பொறக்கணும்னு தா எல்லாருக்கும் ஆச எனக்குல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு பொறக்கணும்னு ஆச பக்கத்து வீட்டு்லதா என் தம்பிக்கும் அதே மாரிதா ஆச ஆனா எனக்கு பொறந்தது பத்தீங்கன்னா பையன் பையனா பொறந்தான் அப்டின்ட்டு அதுவும் ஒரு இது பண்ணாங்க ஏ தம்பிக்கும் பாத்தீங்கன்னா பையன் பொறந்தோன யாருக்குமே அது ஜீர்ணிக்கவே முடில அந்த அளவுக்கு விருந்து எல்லாருமே என்ன நெனைக்கறாங்க நம்ளுக்கு நம்ம வீட்டு்ல மட்டும்தா பொண்ணு பொறக்கணு பையன் பொறக்கணு எல்லா வீட்லயும் பொண்ணு பொறக்கணு இப்டின்னு வந்து சொந்தக்காரங்களும் நெனைக்கறாங்க வீட்ல இருக்கிறவங்க ஐ மீன் பக்கத்து வீட்ல இருக்கறவங்களும் இதே மாரிதா நெனச்சுட்டே இருக்காங்க நீங்க இத பத்தி ஏதாது கேள்விப்பட்ருக்கீங்களா இந்த மாதிரி வசனங்கள் ஏதாது நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா
இந்த மாரி கேள்விப்பட்டதுல ஆனா மோஸ்ட்லி சொல்லுவாங்க பையன் பொறந்தா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க எங்க வீட்லாம் எங்க வீட்லன்னா எங்க நைனாஸ் சைடு மட்டு அந்த மாறி இருந்துருக்காங்க எங்க அம்மா சைட்லாம் பாத்தோம்னா அந்த மார் இல்ல பொண்ணு தா எங்க அம்மா சைடு் புஃபுல்லாவே பொண்ணு தா இருப்பாங்க இப்ப இருக்கற ஜென்ரேஷன்ல எங்க ஜென்ரேஷன்ல வெறும் பொண்ணுங்கதான் வெறும் பொண்ணுங்க தா எங்க அண்ணனுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஃபேமிலி அண்ணனுன்னு சொல்ட்டு ஒரு நாலு பேர் ஒரு நாலு அஞ்சு அந்த மார் தா இருப்பாங்க இல்ல மேரிடு ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரு மட்டு இன்னும் மேரேஜ் ஆகாம இருக்காங்க அந்த மாறி தான்‌ வெறும் வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க சொல்ட்டு ஒரு பெரிய பேமிலி அந்த மாறி இருக்க ஒரு சைடு
ஆ நீங்க சொல்றப்ப வா‌ கண்டிப்பா நீங்க சொல்றத பாக்கறப்போ எங்க வீட்டு சைடு யோசிக்கறப்போ எங்க வீட் சைட்ல நீங்க சொன்ன மாறி எல்லாருக்குமே பையன் தா எங்க வீட்ல எங்க அப்பா கூட பொறந்தவங்க எல்லாரோட பசங்களுக்கும் மொதல்ல பையன் தா பொறந்துச்சு அடுத்துதா பொண்ணு அப் பின்பு எல்லார் வீட்லயுமே பைய தா பொறந்துச்சு எனக்கு ரொம்ப அது ஒரு அதிசியமாவே இருந்துச்சு நீங்க சொல்ற போதா எனக்கே தோணுது ஏ உங்க ஜென்ரேஷன்ல எல்லாருக்குமே வந்து பொண்ணுதா போறக்குப்போ‌‍ உங்களுக்கு பொண்ணு தா பொறக்கு போல இருக்கு
ஆ ஆமா இல்ல எங்களுக்கு எங்க அம்மாவோட சைடு எல்லாமே பொண்ணு தா ரொம்ப பிடிக்கு ஏனா பொண்ணுதா அது என்னமோ தெர்ல அ சில பேர் வீட்ல மட்டுதா வந்து பைய இருக்காங்க அ ஒரு பைய ஒரு பொண்ணு இது எல்லார வீட்லயு வந்து ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க தா அதிகோ மோஸ் அப்பயே எங்க அம்மா இருந்த ஜென்ரேஷன்லயே எங்க அம்மா கூட பொறந்தங்களே ஆ பொண்ணுங்கதா அதிகோ எங்க அம்மா எங்க பெரிய எங்க பெதம்மா எங்க பிண்ணி அந்த மாரி இருக்கங்கன்னா பொண்ணுங்க தா அதிகோ ஆ எங்க மாமா இவங்களா வந்து கொஞ்சோ ஒரு அஞ்சு பேர் தா இருக்காங்க மொத்தமாவே மாமானு பொண்ணுங்க தா அதிகமா இருப்பாங்க நெறைய பெரியமா தா இருக்காங்க அந்த மாரி பாத்தீங்கன்னா அது வந்து வீட்டுக்கு பா இதா இருக்கு இல்லையா இப்ப அப்ப இருந்தாங்க பொண்ணுங்க அதிகோ இப்ப இருக்கவு பொண்ணுங்க இப்ப அடுத்த ஜென்ரேஷன் என்னோட சிஸ்டர்ல்லா ரெண்டு மூணு பேர் கல்யாணம் ஆகி கொழந்த பொறந்துருக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு தா பொறந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு பொண்ணு தா எல்லாத்துக்குமே அப்டி பாத்தீங்கன்னா தின்னமோ அது ஒரு பொண்ணா பொண்ணு பாத் அழகா இருக்கு அது என்னமோ பாக்குறப்ப பசங்கள விட எனக்கு பொண்ணுங்கதா எனக்கு ரொம் புடிக்கு எனக்கே தோணு ஆ பொண்ணு தா ஃபர்ஸ்ட்டு பொறக்கணு பொண்ணு இருந்தா கொஞ்சோ அழகா அது என்னமோ தெர்ல பொண்ணுன்னா கொஞ்சோ ம் எக்ஸ்டா கொஞ்சோ ஸ்பெஷல் எல்லாரு பையனாதா சொல்லுவாங்க பைய பொறந்தாதா ரொம்ப
அது சரிதா ஆமா பெருமையா நெனைக்கிறாங்க இந்த காலத்துல பொண்ணு பொறக்காம இருக்கிறது
க்கு வந்து அ பொ எதா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன பையனா எனக்கு என்னமோ பொண்ணு இருந்தா தா கொஞ்சோ இன்னு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கொஞ்சோ ஸ்பெஷலா இருக்குமோ அப்டின்னு தோணுது
நீங்க சொல்றது கரெக்ட் தா பொண்ணுன்னா வந்து நா வித விதமா உடை அணையிறது அந்த கொழந்தைங்களோட மழலை அதே மாரி பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு வந்து என்னான நம்ப நெறையா வந்து உடைகள் தா அதிக அதிகமா இருக்கு நம்ப வந்து அழகா அழங்காரம் பாக்கலா நீங்க எல்லாமே சொல்றதெல்லா அதிகமா நா பாத்திருக்கே ஆனாலுமே இந்த காலகட்டத்துல பொண்ணுங்கள கூட விட்டு வைக்க சின்ன குழந்தைங்கள கூட விட்டு வைக்க மாட்றாங்க அவுங்க பின்னாடியே நம்ப வந்து சுத்த வேண்டியது அந்த ஒரு பயத்துக்கே வந்து பொண்ணு வேணுமா அப்டின்ற ஒரு ஏக்கம் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு இருக்கு அப்டின்னே சொல்லலா பொண்ணா பெத்துட்டா அப்புறமே நம்ப வந்து ஆ நால பிண்ண வந்து ஏதாவது பிரச்சனையாயிரக் கூடாது அப்டின்றதுனால பையனா ஓகே சந்தோஷோ அப்டின்ற மாரி போயிருது நம்ப காலகட்டத்தையே மாத்த வைக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த இந்த இந்த கலாச்சாரம் தா நா சொல்லுவே
அது ஒண்ணு மெயின் தா நீங்க சொன்ன மாரி இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பொண்ணு நம்பளே எவ்ளோ ஸ்டிரக்குள் பண்ணி வரோ இப்ப இருக்க நம்ம அம்மா அப்பாலா எவ்ளோ கஷ்டப்பட்டுப்பாங்க நம்பளு நம்ப வந்து நம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்றோ சில விஷயத்த தா சொல்ல முடியு அம்மா அப்பாக்கிட்ட எல்லாத்திட்டயு வந்து சொ இதெல்லா நடக்குதுன்ட்டு அவுங்கட்ட சொல்ல முடியாது நம்மளால ஓப்பனா போயிட்டு நம்மக்குள்ளயேதா வச்சுக்க முடியு நம்ம பிரெண்டஸ்கிட்ட சொல்ல முடியும அங்களு இல்லன்னா நம்பம் நம்ப நமக்கு தெரிஞ்சது மட் டுதா நம்ம வச்சுக்கணும் அந்த மாரி நம் நம்ம நனைப்போம் நம்ம பொண்ணுக்கு இதே நெலம வந்துட்டா என்னாப் பண்றது அப்டின் நனைச்சுக்கிட்டு சில பேர் சொல்வாங்க நம்ப பையனாருந்துட்டா பரவாயில்ல நம்பளே இவ்ளோ கஷ்டப்பறோம் பொண்ணா பொறந்து நம்மளோட பொண்ணு ய இவ்ளோ கஷ்டப்பண்னு நனைப்போம் அதையும் தாண்டி
பட்றத விட இந்த ஆமா ஆண்கள் ஆண்கள் வந்து கொழ்ந்தைங்கள கொட விட்டு வைக்க மாட்றாங்க பாத்தீங்களா அத அதப் பத்தி தான மெய்னா சொல்ற நானு கஷ்டப்பட்றது அந்த கொழந்தைகள வளர்க்கறது அதெல்லா கொட அதுக்கப்புறம் தான் பொறந்த கொழந்த பொற இது கொழந்த ஆ ஒரு ரெண்டு வயசான கொழந்த நாலு வயசான கொழந்தைய கொட த கொண்னுடறது அந்த மாரி நறையா வந்
ஆ அப்டி இருக்கு இல்லயா இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணு பிளஸ் அப்டீன்னா பொண்ணுங்கன்னா ஏதாது அடிக்கடி எதாவொரு ஃப்ங்ஷனு அந்த மாரி ஏதாது வந்துட்டே இருக்கும் நம்ப கல்யானோ பண்ணி குடுப்போம் பையன்னா ஒரே இதுதா ஸ்டிரைட்டா கல்யாணம் பேய்ணு அந்த மாரியும் இது பொண்ணுன்னா அப்பப்ப ஏதாது பண்ணிட்டேருக்கலா நல்லாருக்கும் இன்ன பொண்ணு இருந்ச்சுன்னா ஆனா ஆ கொஞ்ச இதா இருக்குல்லையா அந்த மாரி இருக்கும் உம் ம் நம்மளோட மினிவர்சன்மாருக் கும் பையன்னா அப்டியே அப்பா கூடயே இருக்கணும் எப்பயுமே பையன்ன அப்பறம் கொஞ்ச நாள் நம்ப கூட அம்மா மாரி தான் அப்பறமேட்டுக்கு அப்பா கூடையே போயிடுவான் எதா இருந்தாலும் பொண்ணுதா நம்ப கூடயே இருக்கும் கடைசி வரைக்கு நம்ம கிட் ச்சன் கூட வரு பையனும் இப்ப வராங்க சொல்ல முடியாது பையனும் வந்துக்கு அம்மாவோட சமைக் கிறாங்க நறையா பேர் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு இருக்குற மாரி வருமான் நமக்கு தோணும் இல்லயா
கால்ல வந்து இந்த ஒருப் படத்துல சொல்லுவாங்களே ஏ க கால்ல கொழுச போட்டு எங்க அம்மா ஓட்ற மாரியே இருக்குன்ட்டு டு அந்த ஒரு வீட்ல ஜல் ஜல் ஜி ஆம் மா ஜல் ஜல் ஜல்னு அது மாரி ஓட்றது வறது அ இந்த பசங்க கொட சண்ட போட்டுக்கிட்டு ஆட்றது ஒரு இது மா நல்லாருக்கு கொழந்தைங்க அந்த பொன் கொழந்தைங்களுக்கே தனி ஒரு சிறப்புனே சொல்லலா நீங்க இதுல ஏ அடுத்த பதிவுல சந்திக்கலா நன்றி
ஆஹ் ஓகே சிஸ்டர் நன்றி